ஹலோ உம் கேக்குது கேக்குது உம் நா சும்மாதா இருக்
உம் நீங்க பொள்ளியா வேலிய
உம் எங்கேயு போல எனக் ஓடம்பு சரியல அதா எங்கேயும் போக முடியல
ஏஹ என்னச்சு
பீவர் வந்துருச்சு எனக்கு
எப்பத்துல இருந்து
ஆஹ் ஒரு ரெண்டு நாள்ல தா இருக்கு க்கு இந்த கொசுலா ஜாஸ்தி ஆயிடுச்சி இல்ல அது எதோ கடிச்சு ஃபீவர் மாரி வந்துருச்சு உம் ஆஹ் போனேனே நல்ல வேல எந்த டெங்கு டெஸ்ட் எடுத்தாங்க துனா நெகட்டிவா வந்து து நார்மல் ஃபீவர் தா சொல்லிட்டாங்க
டேப்லெட்ஸ்லா தந்து ருக்காங்களா
டேப்லெட்ஸ்தா நெறயா குடுத்து க்காரு சாப்ட்டு சாப்ட்டு வாயில்லா கசக்குது
எத்தன நாளுக்கு சாப்ட சொன்னாங்க
அது ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு குடுத்துருக்காங்க திரி டேஸ்க்கு குடுத்துருக்காங்க அது முடிச்சிட்டு ஒரு வாட்டி செ த்துப்பாங்க
உம் சரி சரி ரெஸ்ட் எடுக்கனு இல்ல நீ
ஆமா ரெஸ்ட்டு தா எடுத்துட்டு இருக்க உம் ரெஸ்ட்டு எடுக்க கூத கடுப்பா இருக்கு
உம் ஆமா ஆமா கரெட்தான் இந்த ந்த வேல செஞ்சு செஞ்சு ஹேபிட் ஆயிடுது உம்
கரெட்டா சொன்ன
அப்புறம் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்தாங்களா
ஆஹ் எல்லாமே எடுத்தாங்க என்னென்ன டெஸ்ட் எடுக்க முடியுமோ எல்லாமே எடுத்துகிட்டாங்க அதுக்கே வந்து காசு நல்லா கலக்ட் பண்டாங்க அவங்களே ம் நான் போக வேணானுதான் இருந்த டாக்டர் கிட்ட ஜஸ்ட் டேப்லெட் பாத்துட்டு பாக்கலான்னு இருந்தன்
உம்
அப்புறம் சரியா ஆகல ரெண்டு நாள் பாத்தேன் சரி ஆகல சரினு டாக்டர்கிட்ட போய்ட்டன் ம் ஆமா அப்றோ வேற எதாச்சு பெரிய ஏ பிரச்சன ஆறதுக்
ஆமா ஆமா ம் சேரி இப்ப எப்டி இருக்கு ஒடம்பு
இப்போ ஓரளவுக்கு
ஓகேவா ம் எங்க போட்டா
பியூப் போடுவாங்க
கைலியா
ஆமா ம் உக்ரைன்ல என்ன ஆச்சு
ம் சொல்லு சொல்லு சிரிச்சிட்டே இருந்தே ம் ம் மூடிட்டே முட்ச்சிட்டே சொல்லு ம் அப்றோ வேலல்லா யார் பாக்கறா வீட்ல
வேலையா வேல வந்து ஒரு ஆள வெச்சிரு பா வேலைக் கொஞ்ச நாள் இருக்கட்டு அப்டின்ட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு வேல பா பாங்க
சேரி சேரி ம் சேரி சேரி எவ்ளோ ஆகு அங்க அவுங்க மன்த்லிஸ் கெழவி
மன்திக்ல ஒரு டூ த்ரீ டேஸ்கு தா வாங்குவே
ஓ சேரி சேரி ம் ம் சேரி சேரி அப்டியே மந்த் இட்லி வச்சுக்கலால்ல
ம் ஆ செரி
ம் நீ ஆன் பண்ணா நீ வச்சுக்கோ அந்த மாரி
ஆமா நா ஏன் பண்ணி ப எனக்கு வர சேலரியே ரெண்டாயிர் ரூபா தா நா என்ன பண்ணர்து
ஆமா கரெக்ட் தா ம்
ம் ஆமா ஒரு ந நல்ல ஜாப் போய் நல்
ம் வெல் செட்டில்லா அப்பறோ
உம்க்கவே ஆயடு உம் செட்டண்ட ஆகணும் அதுக்கு வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வர பண்ணாதான் முடியும்
ஆமா ஆமா கரட்டேன் ஏா ரிச்ச ஆன ஹஸ்பண்ட பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோ
ஆமா அதுவும் கரெக்ட் தான் பட் ப்ப வந்து ரொம்ப கொழுப்பு திமுறுலாம் இருக்கு அவ்ங்களுக்கு பணக்காரங்க அப்டின்ட்டு அது ஒரு பயம் நம்ம ரேஞ்சுலயே பா லாமாமேம்
செரி செரி உம் ஆமா ஆமா
அப்டிதான் பண்ணணு
அதா அந்த ஜிபேல அந்த ஃபாட்டி ருபீஸ் வந்துச்சா உ னக்கு
எந்த ஃபார்டி ருபீ
அந்த ப்ரனன்சியேஷன் பண்ணோமே
ஆஹ் அது இன்னும் வரவே இலை அது இன்னும் வேலிடேஷன் தான் பண்ணிட்டு இருக்காங்க அது எனக்கு வந்து நான் வந்து ரெண்டு இதுல பண்ணிருந்தேன்
உம் உம்
ம்
இமெயில் ஐடிஐ ஆஹ் அதானே நேதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சுடே திடீர்னு
உம்
உம் ஃபேக்குன்னு நெனைக்கிறேன் அது இல்ல நாங்க ஒழுங்கா பண்ணலையோ
இல்ல இல்ல நாங்க கரெக்டா தான்ப் நோ அது வேலிடேட் பண்ணிட்டு
எத்தன நாள் அந்தானே உம் வரமாரி தெரியல
ஆமா ஆமா
நீ விடு
ஆ பாத்துக்கலாம் ஆனா அதுக்குள்ள ஒரு அமௌண்ட் தானே நமக்கு
கரெட்தான் ஸ்நாக்ஸ் ஏதயாச்சும் வாங்கி சாப்டலாம்
ஆமா ஆமா
உம்
முன்னாடியெல்லாம் ஸ்நாக்ஸ் அப்போ அப்போ வாங்கி சாப்டுவேன்
ஆஹ் ஆமா இப்போ கூட சாப்டுவேன்னு ஆஹ் இப்போ கூட ஹஸ்பண்ட் கொண்டு வந்துருவாரு உம் அம்மா அப்பா கூட அடிக்கடி வருவாங்கள அப்ப கொண்டு வருவாங்க சாப்பிட்டு வேண மேரேஜ் மட்டும் தான் ஆயிருக்கு ஆனா ஏஜ் ஏஜ்ல்லாம் கம்மி தானே உம் மேரேஜயச்சுன்னா சாப்பிட போ முடியுமா
என்ன இல்ல அப்பதான் உங்க அம்மா வந்து வாங்கிட்டு வந்து
ஆமா இப்ப கூட இப்ப கூட ஆமா ஆமா இப்ப கூட கொண்டு வருவாங்க
ஓகே பாத்துக்கிட்டா சரிதான் நல்லா
ஆஹ் ஆமா ஆமா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிடாதான் ஈவினிங் மாதிரி இருக்கும் ம் இல்லனா எப்டியோ இருக்கும் வாய கச ஆஹ் எம்டி ஆமா சட்டிஸ்பஷனே காது
உம்ம் ஆமா ஆமா
சாப்பிட்டாதான் நல்லது ஏன்னா ஆப்டர்நூன் சாப்ட ஓ சாப்பாடு அதுப்புறம் நைட்டு பத்து மணி ஆயிரும் இவ்லோ கேப் இருக்கும்ல நடுல சோ ஆஹ் ஆஹ் ஸ்நாக்ஸ் சாப்டா தான் உண்டு
உம் ஆ நானு
ஆஹ்
அப்புறம் என்ன ஸ்நாக்ஸ் கொண்டு வர்ராரு
ஆஹ் பிஸ்கெட் தான் பிஸ்கெட் சிப்ஸு பர்ஃபி அந்த மாரி
உம் ஓகே இந்த சிப்ஸ்ங்களா சாப்பிடுவியா இந்த சிப்ஸ்சு சிப்ஸ்சு சிப்ஸ்
சிப்ஸா சாப்டுவேன்
உம் இந்த கிப் இப்போ டிபன் ஆமா ஆஹ் இப்போ ரிசன்டா கொண்டு வந்தாங்க எங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க அத பாத்தா அது வந்து சீக்கிரமாவே அது நம்மத்து போயிடுச்சாமா
ஆஹ் ஏன் அப்படி
தெரிலயே பழசு குடுத்துட்டாங்களா இல்ல என்னன்னு தெரியல வேஸ்டாயிடுச்சு ஒரு பேக்கெட் புல்லா வாங்குனாங்க பிப்டி ருபீஸ்க்குன்னு சொல்லிட்டு அந்த ஐம்பது என்னமோ வாங்கனது அது புல்லாமே ஆமா ஃ புல்லா அப்பிடி தா ஸ்டார்டிங்ல வந்து நல்லா இருந்துச்சு அது ஒரு டூ டேஸ் கழிச்சு பார்த்தா இதாயிடுச்சு உம்
கடைக்காரனுக்கு
அவ என்ன
உம் இல்ல வேற மாதிரி தருவான் ங்க அது கூட சாப்பிட்டிங் ஆஹ் ஆஹ்
தந்தா கூட சாப்
உம் இல்ல போய் குடுத்துருந்தா அவன் சேஞ்ச் பண்ணி குடுத்துருப்பால அதுசர
ஆமா அது வேற போனும் இல அவ்வளோ தூர இரு
தூரமா இருக்கா செரி செரி ஆனா இங்கயெல்லா கெடைக்காது அது டிப்ஸ்ஸல்லா உம் காலேஜ்ல சாப்டுவோமே காலேஜ்ல கொண்டு வந்துல நீ ஒருவாட்டி ஆ மா மாஸ்க்கு கிட்ட உக்காந்து சாப்டுவோமே
ஆமா திட்டு வேற வாங்குவேமே மேம் கிட்டல்லா உம் நா ரீல்ஸ் பாதி ப்ரியா இருக்கும் போதும் ஒரு பொண்ண பாத்தே அது பாக்க அப்டியே அந்த மேம் மாதிரியே இருந்தாங்க எனக்கு
ட்டா அப்டித்தா இருக்காங்க உம் ம்
உம் ஒரே மாதிரி எப்டி இருக்காங்க பாரே
அதானே உம்
ஆக்டர்ஸ் கூட பாக்க அப்டியேதா இருந்துச்சு எனக்கு
ம் இல்ல ஒரு வாட்டி இதுக்கு போனுல்ல ரெஸ்டாரண்ட்டு அப்போ அங்கெ மேனேஜர் கூடே அவுங்க தம்பீன்னு சொல்ட்டோங்க நாங்க ஞாபகோ ம் எல்லா ஞாபகோ வரு எனக்கு ஆ ஆமா இல்லல்ல தம்பியோ ஹஸ்பண்டோனு சொல்ட்டு இருப்பாங்களே ஆமா ஆமாங் ஃக்ளாசு இந்த கண்ணு பட்டுச்சேது அதுனாலதா ஒன்ன நெனச்சு ம் ம்
நல்லாதாந்துச்சு அந்ந ரெண்டு பேருக்கு வந் ந்தாங்கல ரெண்டு ஃப்ரண்ட்ஸா மூணு ப்ரண்ட்ஸா இந்த பஸ்ல வரேன் சொல்லிட்டு வேத்து விறுவிறுத்து வந்தாங்கலே
நடந்து வந்தாங் தல வெயில்ல
போறோ
ஆமா டீசென்ஸியே இல்ல ஆம்மா நாங்க மூணு பேரு ஆட்டோல்லயே போயிட்டோ நீங்க மூணு பேருந்தா பஸ்ல வந்தீங்க உம்
ஆமா அவ்ளோ தூரோ நடக்குணுல்ல அது
ஆமா அதுக்கு ஓ ஒழுங்கா பஸ் ரூட் இல்ல அந்த ஹோட்டேல்க்கு நீங்க கேட்காம கம்முன்னு வந் வந்துருக்கணு நீ ஆட்டோலதா வந்த நெனக்கிறே லே ஆ ஆட்டோலதா ஆமா ஆமா உம் ஆமாக்கா என்னா மத்தவங்கனா அதுல்ல வந்தாங்க
ஆமா நம்ம கூட இவளு வந் காலையில ஒரு பொண்ணு வந்தா
ஆமா ஆமா ஞாபகருக்கு உம் ம் ஆமா ஆமா ஏ வீட்டுகிட்டதா இருக்கா அவ
ஆ ஆமா அவல்லா என்னப் பண்ற இப் போ
இப்போ பி ஜி பண்றா அவ
ஆமா னா எல்லாரு பி ஜி எதாச்சு பண்றாங்க நா பாரு
காலேஜ்தா பண்றா
ம்மா
ம் அவங்கக்கா டீச்சராயிட்டாங்களே அவுங்க அக்கா டீச்சர் தா இப்ப பி ஜி பண்றால ஆமா டீச்சர் ஓ செகேன்டியரா ஆ செகேன்டியரு வர்க் பண்றாங்கொ
ம் ஓ
பி எட் பண்ணி இப்போ செகெண்ட் இயர் ஒர்க்கிங்ல இருக்காங் ஸ்கூல்ல ம் ஆனா சேலரி கம்மிதா சிக்ஸ்டினோ செவன்டீன் அவ்ளதா சிக்ஸ்டீன் செவன்டீன்
சிக்ஸ்டீன் செவன்டீன் கமியா உனக்கு
மூணு டிகிரி பண்ணிருக்காங்க
ஆ ஆமா ஆமா அப்பனா கம்மிதா ம்
ஜி பி ஜி பி எட்டு அதா யூ ஜி பி ஜி யா அது தெரிலியே யூ ஜி பி ஜி பி எட்டு ம் மூண் டிகிரி வெச்சுட்டு சிக்ஸ்டீன் அதா நா அவங்க அ அவகிட்டயே சொன்ன ஒரு டிகிரிலயே இவ்ளோ அமௌண்ட் வந்துருதேன்னு
ஆமா ஆமா கரெக்ட்டுதா வேற ஏதாச்சு நல்ல ஸ்கூலா பெரிய ஸ்கூலா பாத்
ஏ இல்ல பிரைவேட்ல அவ்ளதா தருவாங்க கவர்மெண்ட்லதா அதிக சரி யாரோ பெல் அடுக்கிறாங்க நா அப்புறமா பாக்கவா ஆ ஆ பை
ம் பாய் பாய்